ஹலோ
ஆ சொல்லுங்க கேக்குது நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க அப்பறோ என்ன பண்றீங்க நா சும்மாதாங்க இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க இன்னு தூங்கலீங்களா
இல்லைங்க இந்நேரத்திக்கு தூங்கலீங்க இன்னு டைம் ஆகுங்க நீங்க
நா இன்னு கொந்நேரத்துல தூங்கிருவங்க நானு என்னங்க மணி பத்தர மணி பத்து மணி ஆக போது இன்ன டைம் ஆகுன் சொல்றீங்க
என்னங்க புரில
இல்லங்க டைம் வந்து டென் ஓ க்ளாக் ஆக போகுது இன்னு நீங்க தூங்குறதுக்கு டைம் ஆகும்ன் சொல்றீங்களே அதா கேக்ற ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுங்க நா சும்மாதாங்க இருக்க சும்மா டிவி பாத்துட்டு இருக்கேங்க ஏங்க பக்கத்துல டாக்கலா ஓகே என்னங்க பக்கத்துல டாக்கெல்லா குரைக்கிற மாரி இருக்கு வெளிய இருக்கீங்களா
ஆ ஆமாங்க இல்லங்க நாங்க வளர்த்துற டாக்கு தா
ஓ ஓகே ஓகேங்க டாக்கெல்லா வளர்த்துறீங்களா நீங்க ஹலோ
என்ன சமையலுங்க இன்னைக்கு
இன்னைக்கிங்ளா இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு தோசங்க அங்க என்ன ஸ்பெஷலுங்க
இங்க இட்லிங்க
இட்லிங்ளா ஓகே ஓகேங்க அம்மா சமைச்சாங்களா இல்ல நீங்ளா
இல்லைங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லனு சொல்லிட்டு நா தாங்க பண்ண
ஓகேங்க அம்மாகிப்ப ஹெல்த் பரவால்லிங்ளா
ஆ அம்மாக்கு இப்போ பரவால்லைங்க
ஹாஸ்பிட்டல்லா கூட்டிட் போனீங்ளா
ஹாஸ்பிடல்லா கூட்டிட்டு போய்ட்டு வந்தாச்சுங்க
ஓகே ஓகேங்க தெரியு
வெளியங்களா இல்ல வீட்ல தானுங்ளா
நா இப்பதாங்க ஒர்க்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கே
செரிங்க அதா புதுசா மொபைல் வேற எடுக்கலான்ருக்கே எதாச்சு உங்களுக்கு நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க
நா இப்போ ஒய் டு்வெண்டி டூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க
ம் அதா நானு விவோல தா வாங்கலான் இருக்கங்க அதனால நல்லாருக்காங்க
மொபைல் நா வாங்கி ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் இருக்குங்க பரவால்ல ஒர்க்கிங் ஆகுது உங்களுக்கு பாருங்க இப்பல்லா ஃபைவ் ஜி மாடலே வந்துருச்சுங்க நாலா வாங்குபோது ஃபோர் ஜி மாடலுங்க உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு பாத்து ஓகே ஆச்சுன்னா நீங்க வேணா வாங்கி கோங்க
ம் ஆமாங்க நானு மொபைல் ஒன்னு வாங்கனுங்க அதா பாத்துட்டு இருக்க என்ன மொபைல் வாங்கறதுன்னு தெரியலீங்க அதா உங்க கிட்ட கேட்ட
சரிங்க கூகுள் வேணா சர்ச் பண்ணி பாருங்க நெறய ஆப்ஷன்ஸ் எதாவது காட்டுங்க அப்ப வேணா ஷாப்ல இனி விசிட் பண்ணி பாருங்க
ம் ஆமாங்க அப்படிதாங்க பண்ணி பாக்கணு
ஏங்க இப்ப இப்ப யூஸ் பண்ற மொபைல் என்னங்க ஆச்சு
இல்லைங்க அது ஹேங் ஆகுதுங்களா அதுங்காட்டிதா அந்த மொபைல மாத்திட்டு எக்சேஞ் பண்ணலா சொல்லிட்டு இருக்கங்க
ஓகே ஓகேங்க செரிங்க அப்போ நம்மல்ல அப்போ நீங்க லேட்டஸ்ட் தா எதாச்சு மொபைல் வாங்கிக்கோங்க
ம் செரிங்க பைய வேற மொபைல்ல கீழ போட்டு அது வேற உடைஞ்சிருச்சுங்களா
ஓ உங்களுக்கு மேரேஜ்லா ஆய்டுச்சுங்களா
ம் மேரேஜ் ஆய்ருச்சுங்க அவ மொபைல் இல்லாம சாப்டவு விட மாட்டேங்கிறா
ஓ அப்டின்னா பழக்கப்படுத்தக் கூடாதுங்க இப்பைலே இப்பயே நீங்க கன்ட்ரோல் பண்ணீனாதா இப்ப அப்பறொ மொபைல் இல்லாம கொழந்தைங்க வந்து ஆக்டிவா இருப்பாங்க
அது புரியுதுங்க அது வீட்ல சொன்னா கேக்க மாட்டேங்குறாங்க ஒய்ஃப்தா மொபைல குடுத்து மொபைல குடுத்து சாப்ட வைக்கிறது
என்னங்க பண்றது இப்ப இருக்க கொழந்தைங்க எல்லாமே ஃபோன் குடுத்தாதாங்க சாப்புடுற எங்க ரிலேட்டிவ் இப்போ கூட ஒரு கொழந்த அப்டிதாங்க பண்ணிட்டுருக்கு அ அக்கா பொண்ணு கூட
ம் செரிங்க
சேரிங்க குட்டி பையந்தானே போக போக சரியாயிருவாங்க
ம் அதா அப்டிதாங்க நானு இருக்கே ஸ்கூல்ல வேற இந்த நாளைக்கு வேற ஜாயின் பண்ண போறே எல் கே ஜி ல
ஓகே ஓகேங்க ஸ்கூல்லா ஜாயின் பண்ணி வுட்டுட்டீங்ளா
ஏ பண்ணியாச்சுங்க நாளைக்குதா ஃபஸ்ட் டே
ஓகே ஓகேங்க சேரி ஃபஸ்ட்டேவ போய் விட்டுட்டு வாங்க நீங்க போய்ட்டு கூட போவீங்ளா
ம் ஆம் ஆமா கூட போனுங்க என்ன பண்ணுவான் தெரில இத்தனாள் வீட்ல இருந்ட்டா
சேரி செரிங்க செரியா போயிருங்க ஃபஸ்ட் டே நமக்கும் அப்டிதானேங்க இருந்துருக்கு உ உங் இது வந்து உங்களுக்குல்லா ஸ்கூல் படிக்கும் போது மெமரிஸ்ல்லா இருந்திருக்காங்க நெறையா
ஏ நெறைய இருக்குங்க சுத்தி ஃபுல்லா ஸ்கூல்லா இருக்கு நெறைய
ஓகே ஓகேங்க நீங்க நீங்க படிச்ச ஸ்கூல்ல ஒங்கோ இது வந்து உங்க பையல்லா சேக்க மாட்டீங்கதானே
இல்ல இல்லங்க நா படிச்சதுல கொஞ்சோ நா படிச்சங்காட்டிதா இப்ப இப்டி இருக்கே பையனவாச்சி கொஞ்சோ நல்லா சேத்தலானு சொல்லிட்டுத்தாங்க நல்ல பக்கமா
ஓகே ஓகேங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லா இன்னோ கான்டெக்ட்ல இருக்காங்களா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லா
ஏ எல்லாருமே இருக்காங்க
ஓகே ஓகேங் ஆ இருக்காங்க ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்ளுக்குல்லா நெறைய பேத்துக்கு மேரேஜ் ஆயிருச்சுங்க ஒன்னு ரெண்டு பேர் மட் டு அப்பப்ப டச்சுல பேசுவாங்க அவ்ளோதாங்க எனக்கு இன்னு மேரேஜ் ஆகலங்க
ம் செரிங்க ம் ம் செரிங்க
ஒர்க்கெல்லா எப்டிங்க பொயிட்டுருக்கு
ஏ ஒர்க்கெல்லா எதோ போயிட்டு இருக்குங்க
சேரிங்க எதாவ்து ஒர்க்கு இருந்தா பாத்து சொல்லுங்கள ரெஃபர் பண்ணுங்க பாக்கலாமே எது எங்களு எனி ஒர்க்குனாலு ஓகே தா எனக்கு
யா ஓகேங்க ஹெச் ஆர் எங்க அண்ணந்தா நா பாத்துட்டு என்னனு சொல்றேங்க
ஆ ஓகே ஓகேங்க அப்டி இருந்தா என்ன ரெஃபர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாக்கலா கெடைக்குமான்ட்டு
ந ஓகேங்க
ஓகே ஓகேங்க அப்றோ லாஸ்ட்டா மூவிக்கு ஆ எனக்கு இன்னு எனக்கு இன்னு மேரேஜ் ஆகலங்க அக்காக்கு அக்கா பொண்ணுதா இருக்காங்க பக்கத்துல
யா ஓகேங்க அவரு எங்க தூங்கிட்டாங்களா
ஆ அந்த இல்லங்க அவங்க அந்த கொழந்த இனிமேல் தாங்க தூங்க லேட் ஆகுங்க அவங்க படுக்கறதுக்குல்லா
ம் செரிங்க
நாங்க கொஞ்சொ ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கமாங்க அனால சரி அவங்க வீடு பக்கத்துலே இருக்குங்க கொஞ்சொ நேரோ இங்குன்ன விளாண்டுட்டு தூங்கற டைம் ஆச்சுனா அவங்க வீட்டுக்கு போய் தூங்கிருங்க கொழந்த
ம் சேரிங்க உங்க அம்மா அப்பால்லா நல்லா இருக்காங்களாங்க
ஆ எல்லாருமே நல்லாருக்காங்க அங்கல்லா நல்லாருக்காங்களா
ஆ இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க
ஓகே ஓகேங்க நீங்க கிரிக்கெட்லா பாப்பீங்ளா
பாப்பங்க
ஓகே ஓகேங்க
அவ்ங்க அம்மா அப்பாலா என்னங்க பண்றாங்க
அம்மா அப்பாலா தூங்கிட்டாங்க அவ்ங்களுக்குலா தூங்குற டைம் வந்துருச்சுல்லங்க அவ்ங்களா படுத்துட்டாங்க
ம் சேரிங்க
அங்கெல்லா தூங்கிட்டாங்ளா
ஆ இங்க தூங்கிட்டாங்க எல்லாரு
ஓகே எது ப்ரோகிராம்ஸ்லா பாப்பீங்களா டி வி லலா ஹலோ ஹலோ
ம் சேர் ஹலோ
ஆ இல்லங்க டி வி எல்லா ப்ரோகிராம்லா பாப்பீங்ளான் கேட்டே ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஹலோ
ஹலோ கேக்குதுங்க உங்களுக் கேக்குது ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஏ எனக்கு அ கேக்குதுங்க இப்ப தா கேக்குது
ஓகே ஓகேங்க டி வி ல ப்ரோகிராம்ஸ்லா பாப்பீங்ளா
நா பாப்ப பாப்பாங்க நீங்க இப்ப பாத்துட்டா இருக்கீங்க சீரியல் பாப்பீங்ளே இன்நேர